என்ன பண்ற சேரி சேரி
அ அச்சச்சோ சிலிண்டர் தீந்து போச்சு
சா
ஆமா
உம்
அதுக்கே தெரிஞ்சிருச்சு ஒல இவுங்க புது சிலிண்ரு வாங்கிட்டாங்க
ஆஹ
சிலிண்ரு வேற நின்றுருச்சே அச்சச்சோ
உம்
சாப்டீங்ளா
சாப்டுகிட்டு இருக்கே தோச
சேரி- சேரி -சேரிங்க
ஏ போன் அடிச்சே போனே வரல்ல
தெரியல என்னனு ஆ எனக்கு ரிப்ளே வல்லயே
பெட்ரோல் காலி ஆயிருக்மோ
ஆ இருக்கலா
உம்
உம் பாலில்ல பரவால்லயா
உம் பரவால்ல
சேரி -சேரி சேரி அப்பறோ சொல்லுங்க
தோச சட்னி நீங்க என்ன சாப்டீங்க தோச சட்னி தானா
ஆமா விழுந்துராதரா போடா சொல்லுங்க வேற பேசுங்க ஃபோன் பண்ணா பேசணு ஃபோன் பண்ணா பேசணு தெர்மா காரே வந்துட்டே போனா இன்னைக்கு
செரி செரி சந்தைக்கு போயிட்டுந்தியலா இன்னிக்கி வேலக்கெலம ஊர் சந்தைல
போயிட்டு வந்தாச்சு வந்து காய் இருந்தா இப்பவே பாதி எடுத்து வச்சுட்டு இந்த பாதி நா எடுத்து வச்சுட்டுருக்கே ஆமா ப்பாடி வீடே நாரிப்போய் கெடக்கு ஒதுங்க வச்சுக்கிட்டு இருக்கே
மா
காய்கரியா இருவது இர்வதுரூவா தே ஆனா சவ்சவ் மட்டு முப்ப ரூவாவா
உ
அது ஏன்டான் கேட்டா ஒரு எடத்துலதா அப்டினு சொன்னாங்க இன்னொரு எடத்துல போய் கேட்டா இருவதுரூபாய்க்கு தந்தாங்க அங்கே போய் வாங்கிட்டு வன்ட்டே உ அனியாய விற்கிறாங்க வர வர
உ
அப்பாடி ஞாயத்தி அன்யாய்துக்கு விக்குராங்க
சேரி சேரி என்னமோ சமத்தா பொழச்சா சரிதே
சமத்தா பொழைக்கலான்டு நெனைக்குரோமே மாட்றாங்க அடுத்தடுத்து ஏதாவது வந்தா எங்க சமத்தா பொழைக்குரது சிலிண்டரு அப்டியே சிலிண்டர மாட்ர வேன்டியதா
ஏ
நாங்க மாட்டிருவோ அவங்களுக்கு தெரியாதா நாங்க மாட்
சரியாது நீ மாட் டீடுவ
தானே மட்டி
நீ ஏன் மாட்ற எனக்கு எப்டி தெரியு
ஏ தெரியாது
ஆ
நீ ஊருக்கு போனா நீ வேன வீட்டுக்காரு
உ
நம்ம ஊருக்கு போனா உனக்கு நா சிலின்ட்டர் மாட்டுவேனு தெரியாதா
தெரியு
ஆ
இருந்தாலு கேட்டே
சேரி சேரி சேரி அ என்ன உருட்டிக்கிட்டுருக்க
எங்க அம்மா வந்தாகளா
இப்பதா வந்துட்டுப்போனா நா வந்து பேரனுக்கு சாப்பாடுல்லா ஊட்டிவுட்டு இப்பதைக்கு கூடா இப்பறோ அவங்க வீட் ஆவுக வீட்ல திட்டுவாங்க
ஆமா
ஆ போய்டாக
சே சேரி
என்ன கேஸ் ஆன் டூருருனு சௌ
அ. ஆஸ்பித்திரி போய்டுப்ந்தே ந்த சொன்னாகளா நா போன் அடிச்சே ஃபோன் போல
மதரைக்கு மதிரைக்கு க நாளைக்கு போறாக ப்
நாளைக்கா நாளானைக்கா
நாளைக்கு என்ன கிழம சவ்வா சனிக்கிழம நாள கெலச்சி சாரி சாரி நானு
நாளைக்கு செவ்வாவா
நாளைகி என்ன கெழம கெழமயே வ யே சாரி நாளைகு வெள்ளிக்கிழம ஆமா சனிக்கிழம போறாங்க
ஏ அப்பா
விட்டா கொஞ்ச நால லூஸ் ஆயிருவேனா ம்ம்
ஆ
விட்டா கொஞ்ச நாள லூஸ் அய்ருவ போம்பல எல்லா மறந்து பெய்ருது ம்
ஆமா அந்த மாம்பழமட்டு மறக்காது
மாபழ சீஸ்லே சாபுட பிடிக்கு அப்புறோ எட்ட பண்றது து ஸ்சிசன் முடிச த மாம்பல வாங்க முடியு ம்
துமே ஒரு அளவா தானே சாப்புணு
அ வா மாம்பழ புடிக்கு
புடிக்கு அதுகாண்டி
நல்ல வேல ஞாபகோ படுத்துனீங்க சாப்புறதுக்கு முன்னாடி ஒரு மாம்பழத்த போட்டு உட்டுதே தூங்குணு
அப்புறோ வயுறு வலிக்குது வாய் வலிக்குதுன் கத்திட்டு கட ம்ம்
ஹ ஹ ஹ ஹ ஹ கத்தமாட்டேக்குது
வயிறு வலிக்குது வாய் வலிக்குது அப்டின் கத்திட்டு கடக்க வேண்டியதா மாம்பழோ ஹீட்டு ஃபஸ்ட்டு பெரிய ஹீட்டு
ஹீட்டுதா ஒரு சீசன் போனா வாங்க முடியிலல்ல அதனால வாங்கி சாப்றனு வயித்த வலிச்சா
டடக்
அதெல்லா கெமிக்கல்
ம்
உடம்புக்கு எல்த் இல்ல
அப்ப நீ தெருஞ்சா சாப்ட மாட்டியா
நாலா கெமிக்கல் சாப்ட மாட்ட
ஓ அப்ப நீ வந்து ஆர்கானிக்கு முள் மட்டுந்தா சாப்புடுவிய
இதா இப்ப கூட தம்பிக்கி போயி அது என்ன இது என்ன கடையோட இந்த கட பேரு தெரியில நம்ம கூட சாக்லேட்லா வாங்குவோம்ல
ஆமா
இங்க போயி அவனுக்கு நட்ஸு எல்லா வாங்கிட்டு வற தெரியுமா
அ அ
பாப் போயிட்டு இருக்குற எவ்ளோ ஹெல்த்தியா சாப்புறோனு நாங்க லோக்கலயெல்லா வாங்கி சாப்ட மாட்டோ
அ நீ ஆரம்ப பரம்பரையே அப்டித்தானா
பரம்பர இல்ல உங்களோட இது அப்டி ஆயிட்ருக்கு
அ இல்ல கேக்குறே
நம்ம கல்யாணம் பண்ணி ரோட்டு கடையிலதா சாப்
ம் அதா அது இல்ல அது நா ம் ம்
இப்ப பாப்பாவுக்கெல்லாம் பாரு என்ன சாப்டுச்சுன்னே த்துல்லா அரிப்பு வந்துருச்சு பாவோங்
வாவ்
அதுனால இனிமே வரக்கூடாதுன் சொல்லி சாப்புர்றது
சேர் சே அதுகரட்டுதே ஒரு தடவ தா பட முடியு ஓயாம பட முடியாது ம் ம்
எவ்வளதே‌ சமாளிக்கிறது
அதே தா ஒரு தடவதா பட முடியு ஓயாம பட மு டியாது
ஆமா அதுனால காசுக்குன்னாலு பரவால்லன் கொஞ்சொ குவாலிட்டியா வாங்கிர வேண்டிதே ஆமா
சேர் சேர் சேர் சாப்டா தூங்கவேண்டிதான தூங்கிட்டு மாத்ரய போட்டு தூங்க வேண்டிதெ
சேர்‌ சே மாமா மாத்ர போட மறந்துறாத
ஆ
காலைல போட்டியா மாத்ரய
போட்டே
போட்டியா மறந்துட்டியா
மறந்துட்டு மறுபுடியு போட்டே
மறந்துட்டு அப்ற பன்னெண்டு மணிக்கு போட்டே
ஆனா போட்ட கால மாத்திரய
இல்லங்க ஒரு மணிக்குதே போட்டே
இப்பில்லா போடவே கூடாது தெரியுமா தெரியாதா
மாம்பழன் சொன்னோனதே மாம்பழத்த பாத்தோன ரொம்ப ஆச வருது மாம்பழ ஐடியாவே இல்லயானு அதிகமா என்னமா மத்தியான சாப் புட இல்லெல்ல மத்தியான எனக்கு சாப் புடும்போது மாம்பழ இருன்ச்சுன் வச்சுக்க சோறு அவ்ளோ ஒரு டேஸ்டா இருக்கு அதுனாலதா மாம்பழ வாங்கிருவே எப்டியாலு ம் என்னது ஆர்கானிக்கா என்னமோ சொன்னீங்க
ம் ஆர்கானிக்குனா எந்த ஒரு ரசாயன பொருளு கலக்காது ஆர் ஆர்கானிக் அது பேரு
அ அது தெரியாது ஏ அது சொல்ற
இல்ல அந்த பொருளையு சாப்புடலான் கேக்குற
ஆ அதே சொல்ல அந் அ நாங்க வந்து எத்து சாப்புடுவோன்னா ஒன்லி ஃப்ரூட்ஸு
ம்
வெஜிடபிள்ஸ் அது மாரிதா சாப்டுவோ உளுந்த வட ஆம வட கூட நா ஆ ஆமா உளுந்த வட ஆம வட கூட தொர்றது இல்ல இப்பல்லா
ராசு மாடு பால் கூட குடிக்குறது இல்ல
நாட்டு மாட்டு பால்லுதே
அது மாரிதா குடிப்போ அது போக பாத்தீங்கன்னா உளுந்த வட ஆம வட போண்டா அதெல்லா வாங்குறது இல்ல ஆமா கேள்வி பட்டுருப்பியிலே கேள்வி
கேள்வி பட்டன் பட்டன் நல்லா பட்டன் நல்லா பட்டன் சில நேரத்துல பொய் சொல்லும் போது யாராது பொய் சொன்னாங்கனா அமைதியா இருங்க அது என்னோட பழக்கோ
அப்ப கண்டுபுடிச்சிட்டியா அதனால‌ பொய் சொல்றயான் நானு நெனைக்கிறேன்னே இங்க கூடாது நெனச் தா மனசுக்குள்ள வந்து கொஞ்சூண்டுதே தின்னுறுன் தின்னுறுன் சொல்லுதா அதனால வட போண்டா பஜ்ஜி எல்லா கொஞ்சோ கொஞ்சோ ரொம்ப எல்லா இல்ல ஒரு ரெண்டு ரெண்டு உளுந்த வட ஒரு ரெண்டு ஆனோட ஒரு ரெண்டு போண்டா அப்புடி
ம் சேரி சேரி நல்லா சாப்புடுங்க ஒடம்ப் உங்க மாத்தரைய போட்டுனு ஒட ம்ப பாத்துக்க பிள்ளைகள பாத்துக்க
ஆ சேரி சேரி நா பாத் துக்கிறே நீ ஒடம்பு பாத்துக்க மாத்தர விடாம போட்ரு
உ ஆ
ஹலோ நீ மாத்தரைய விடாம போடு மாத்தரைய மாத்தர மறந்துற மறந்துறாத மாத்தரைய போட ஆமா மாத் அந்த டயத்துல போடு மாத்தரைய டெய்லி மாதுளாம்பழ ஜூஸ் எல்லா குடி செரியா?
சேரி சேரி குடிச்சிட்டுதா இருக்கே சேரி பாரு பாத்துட்டு நா கூப்பட்றே கொஞ்ச நேரோங் கழிச்சு
ஆ சேரி
செரி ம் சேரி
ம் ம்